ஆ சிஸ்டர் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது வணக்கம் எப்டி இருக்கீங்க
நா நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா ரொம்ப நல்லார்க்கே சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சிங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஓகே இன்னிக்கி நம்ம பேச போற தலைப் டாப்பிக் வந்து சமூக ஊடங் ஊடகங்களின் தாக்கத்த பத்தி நம்ம பேசலா ஏனா நம்ம அன்றாட வாழ்க்கைல இதுவு நடக்கக் கூடியது ஒன்றுதா ஓகேவா ஏனா இந்த இன்றைய கா இன் இன்றைய உலக த்துல வந்து சமூக ஊடதளம்னு சொல்ணு போனா மக்களின் வாழ்க்கைல வந்து ஒரு முக்கியமான எடத்த பிடிச்சிருக்குன் தா சொல்லுவோ ஏனா இப்போ நம்மள்னாலு செரி நம்மளு செரி நம்ம கொழந்தைகளு செரி கைப்பேசி அப்பற வே மற்று இணையதளத்துல வந்து நெறைய உதவினால நம் மக்கள்க்கு வந்து எளி தாக நம்மளுக்கு வந்து தகவல் கெடைக்கற்த் வந்து பகிர்ந்து கொள்ள முடியிது ஏனா நம்ம சமூக ஊடதள மூலம் வந்து என்னனா நண்பர்கள் ஒருத்தர ஒருத்தர் தொடர்பு கொள்வதற் கு வந்து ரொம்ப உதவியாவு இருக்கு நண்பர்கள் மட்டுமல்லாமல் ஆ பிறகு உறவினர்களும் ஆ நம்ளுக்கு எதாவ்து ஒரு எதாவ்து ஒரு ஆபத்துனாலுமே எல்லாமே தகவல் தொடர்பு இந்த மாரி சமூக ஊடதளத்தின் மூலம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ளுக்கு கெடைக்க வந்து அதிக வாய்ப்பு இருக்குன் சொல்லு தோழி
ஆமா கண்டிப்பா தொழி நீங்க சொல்றது கரெக்டு தா இப்ப அந்த ஒரு ஃபோன் இல்லா இல்லாம இங்க யாருமே இல்ல அந்த ஒரு ஃபோன் இல்ல இல்லன்னா எ எல்லாத்துக்குமே வந்து இப்போ கொழந்தைங்களா இருக்கட்டு பெரியவங்களா இருக்கட்டு ஒரு தொடர்பு கொள்றதுக்கு ஏதா அதுன்னு நம்ம ஷர் பண்றதுக்குமே கண்டிப்பாக அந்த ஃபோனுடைய தேவை வந்து இப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப அவசியமா இருக்குது அதுல வந்து நம்ம நெறைய நல்ல விஷயங்களு இருக்கு நறைய கெட்டது நடக்குது அதையு நம்ம வந்து பாத்து தா யூஸ் பண்ணணு இப்போ வந்து ஏ ஐ அது இதுன் நறைய வந்ததுக்கு அப்புறோ அந்த ஃபோன்ல வந்து பசங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன் நமக்கு அது தெரியவே மாட்டேங்குது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏனா இல் இப்போ நம்ம நா நானாலு சரி நீங்களு சரி நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம கைல வந்து ஃபோனே குடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஃபோன் குடுத் த்தா நம்ம பொண்ணு கெட்டு பேருமோ நம்ம பைய கெட்டு பேருவானோ அந்த மாரி எது எல்லாமே நம்ம வந்து அந்த மாரி நம்ம வந்து பிரெண்ட்ஸோட காண்டேக்லே இல்ல இப்ப பாத்தீங்கன்னா ப்ரோபைலே எனக்கு எ ஃப்ரெண்டஸ் எ பொண்ணு எனக்கு பொண்ணு இருக்கா மம்மி இது என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் நம்பர் மம்மி ந இப்ப லீவு்ல வந்தாச்சு அதனால அவட்ட பேசலா எது டவுட் இருந்தா பேசலா நா சொன்ன ஸ்கூல் உன்னோட ஃப்ரெண்ஷிப் ஸ்கூலோட வச்சுக்கோ வீட்டுக்கு கொண்டு வறது போன் பேசுறது அந்த பழக்கோ எனக்கு பிடிக்காது அப்டின்னா என்ன மம்மி நீங்க இப்டி சொல்றீங்க எ ஃப்ரெண்டு அவா நம்பர் குடுத்தா அவங்க அம்மா நம்பர் குடுத்தா நா அவங்க அம்மா நம்பர வாங்கிட்டு வந்த அப்படி சொல்றா அது நா சொன்ன உங்க நம்ம்பர் தான குடுக்குற எதுக்காண்டி இது தப்பு ஏ தப்பு ஒங்க நம்பர்லந்து பேசலாமே அப்டின் சொல்லி சொல்றாங்க இப்ப உள்ள காலத்துல எ பொண்ணு சுத் த்து சிக்ஸ்த்து தா படிக்கிறா நா நா ஹஸ்பண்ட சொன்ன அவங்களோட ஜென்ரேஷன் அதனால அப்டித்தா பேசுவாங்க எப்பொழுதுமே பேசுங்க அம்மா அப்பா ஃபோன மட்டு யூஸ் பண்ணுங்க அ கொழந்தைகளுக்குன் த தனி ஃபோன் வந்து குடுக்க கூடாது ஏன்னா நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ப் ரெண்டு பேருமே சொல்லி வச்சிருக்கோ நம்ம ஃபோன் மட்டு தா குடுக்கணு நம்ம அவங்களுக்கு செப்ரேட்டா வந்து எதுமே கெடையாது அப்டின்னு சொல்லி எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்கள் சொல்றது கரெக்டு தா இப்போ இது வந்து இப்போ எப்பத்துல இருந்து இந்த கொழந்தைகளுக்கு தனியா ஃபோனுன்ற ஒரு அ இது வந்ததுன்னா எப்ப இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆகி எல்லாரு இந்த ஆன்லைன் க்ளசு எடுக் பசங்களுக்கு வந்து ஆன்லைன் க்ளசு எடுக் குறோன்னு ஆரம்பிச்சாங்ளோ அப்பவே வந்து பேரன்ட்ஸ்ல்லா என்ன பண்ணிட்டாங்க ஒர்க்கிங் உமன்ஸ் அவங்கல்லா இருக்கும் போது சரி நம்ம பசங்களுக்கு வந்து ஆன்லைன் க்ளஸ் இருக்கும் போது நம்மளு வீட்ல இருக்க மாட்டோ அப்டின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு போனை வாங்கி குடுத்துட்டாங்க இப்ப அதுல இருந்துதா இந்த ஃபோனு ஃப்ரெண்ட்ஸ கிட்ட பேசுறது அது வந்து ரொம்ப ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு அதுக்குப்புறோ தா ரொம்ப ஜாஸ்தியான மாரி தோணுது அது வரைக்குமே யாருமே வந்து இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க கிளாஸ் எடுக்கறாங்க அத கவனிக்கிறாங்க வர்றாங்க அது வரைக்கும் அந்த இதெல்லாம் தெரியல எப்ப ஆன்லைன் கிளாஸ்ன்னு வந்துச்சோ இப்ப வரைக்குமே நம்ம ஒரு ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு ஹோம் ஒர்க்கோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டோ எதா இருந்தாலும் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து ஃபோன் மூலியமா அனுப்பி பழகிட்டாங்க அதனால கொழ ந்தைங்க வந்து இப்போ கண்டிப்பா எல்லா கொழந்தைகளும் நீங்க சொல்ற மாரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லா கொழந்தைகளும் இப்ப ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்புச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு மேக்சிமம் படிக்கிறது எல்லாமே ஃபோன்லயே இப்போ வந்துருச்சு இப்போ என் பையனே இப்ப எடுத்துட்டீங்கன்னா அஹ கிளாஸ்ல வந்து டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா வந்து அவ அத படிக்கவே மாட்டான் வீட்ல வந்து அந்த கொஸ்டின போட்டு அந்த சாட் ஜி பீ டி சாட் ஜி பீ டி குள்ள போயி அவன் வந்து இந்தஜஅதுலயே வந்து எல்லாம அதுல வந்து ஈஸியா வந்துருங்மா ஸ்கூல்ல வந்து எனக்கு சொல்லி் கொடுக்குறதுல இதுன்னு ஈஸியா இருக்கு அப்டின்னு அவனே அத வந்து சர்ச் பண்ணி அத படிச்சு நறைய எந்த ப்ராஜெக்டோ எதுவா இருந்தாலும் வந்து வந்து அந்த இன்னைக்கு சொன்ன மாரி இந்தந்த சமூக ஊடகத்துல இருந்து அவுங்க எடுத்து படிச்சுக்கிறாங்க ஒரு வகையில வந்து அது நல்லதுதான் இன்னொன்னு என்ன ன்னா அந்த போட்டோஸ் போடுறது அதெல்லாம் வச்சு பாக்கும்போது அது வந்து ஒரு கெட்டதாவும் எனக்கு தோணுது
ஆ உண்மதான் நீங்க தோ தோழி சொல்றது ஏன்னா சாட்டீபிட்டீனு சொல்றீங்ளா சா எனக்கு டூ இயர்ஸ் முன்னாடி இத பத்தி உண்மைக்குமே தெரியாது என்னோட சிஸ்டர் சொல்லுவாங்க உனக்கு எதுவும் டவுட் இருந்தா சாட் ஜி பீ டி ல போடு அதெல்லாம் என்னது அந்த ஆப்ப எதுவும் நம்ம டவுன்லோட் பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு சொல்லிட்டு நா எதுவுமே பண்ணலேன் ஒரு நாள் எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க உனக்கு எதுவும் டவுட் எதுச்சுன்னா சாட் ஜி பிட்ல போடு அது நல்லா இருக்கும் உனக்கு தமிழ் உனக்கு தமிழ்ல பேசுனாலும் வரும் இங்கிலீஷ்ல பேசுனாலும் வரும் ஹிந்தியில பேசுனாலும் வரும் அப்டின்னு சொன்னாங்க அப்பமு எனக்கு ஒரு டவுட் அவங்கள்ட கேட்டேன் இல்லல்ல நான் எதுவும் டவுன்லோட் பண்ணா இந்த மாரி வந்து இது வந்து ஃபோன்ல எதுவும் லிங்க் ஆகி நம்மளுக்கு எது ப்ராப்ளம் வந்துர கூடாது அப்படின்னு சொல்ல ப்போ இல்லல்ல நீ பண்ணுன் சொன்னாங்க நா அது பண்ணே ஹ இப்போ என் பொண்ணுக் வந்து இப்போ ஒகேஷன் லீவ்ல வந் து புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி நானும் பிஃபோர் மேரேஜ்க்கு அப்புறம் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணேன் பட் ஆஃப்டர் மேரேஜக்கு அப்புறம் என்னால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையால ஹ சரி பரவாயில்ல வீட்லயே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கொழந்தைகளுக்கு சொல்லி் கொடுக்குறவல என்னோட டைம்ஸ் எல்லாம் இப்டியே போயிட்டு இருக்கு அப்ப என்ன பண்ணே நான் இவங்களுக்கு வந்து புக்ஸ் வந்துட்டு பட் எல்லா ஸ் கொஞ்சம் நான் படிச்சது ஃபுல்லாவே ஸ்டேட் போர்டு கொழந்த படிக்கிறது வந்து சி பி எஸ் சி போர்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலமே உடனே அந்த போட்டோ கிளிக் பண்ணி சாட் ஜி பீடியில போட்டோனா அதுல வித் ஆன்சரோட வந்துருது தனித்தனியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எக்ஸ்பளைன் பண்ணது அது வந்து கொழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறக்கு நல்லா இருக்கு ஆனா நீங்க சொன்ன மாரி போட்டோஸ் எல்லாம் இருக்கலாம் அந்த போட்டோஸ் வந்து அலைமென்ட் பண்ணி இப்ப நம்ம வேற நம்ம நம்ம நம்ம தனியாவே இருப் ப்போ அது சேத்து வச்சு யாராவது அலிமெண்ட் பண்ணி போடப்போ வந்து அது ப்ராப்ளமா இருக்கு அதுல மெரிட்டு இருக்கு டிமெரிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவே இந்த சமூக ஊடகத்துல வந்து
கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்றது வந்து கரெக்ட்டு தா அ சொன்ன மாரி பசங்க பசங்க நம்மனாலு அ எப்ப எந்த டைம்ல அத யூஸ் பண்ணனு எதுக்காக அத யூஸ் பண்ணணுங்கற ஒரு நாலேஜ் வந்து எல்லாத்துக்குமே வந்து வந்துருச்சின்னா அதுக்கு ஏத்த மாரி நம்ம அதுல இருந்து நம்ம நெறைய நல்ல விஷயங்கல கத்துக்கலா இல்ல இந்த நெறைய பசங்க வந்து இதுலயே நெறைய அ நீங்க சொன்ன அந்த ஃபோட்டோஸ் அதெல்லா மாஃபிங் பண்றது அ ஃபோட்டோஸ்ல வேற ஒன்னு ஒருத்தர சேத்து ஆட் பண்றது அந்த மாரி வந்து செய்யறதுனால அவுங்க வந்து அவேங்க தப்பான ஒரு வழியில போறதுக்கு இது இது மூலியமா ஒரு கெட்டது கெட்டது இருக்கு ஃபோன்லயே இல்ல சில பசங்க வந்து அத வந்து இது பண்ண மாட்டாங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நா நீங்க சொன்ன மாரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே மாரி நெனைக்க முடியாது சமூக ஊடகத்துல வந்து இப்ப இப்ப நம்ம பேசுறோ பேசுறோம்னா கண்டிப்பா முன்னியல்லா நம்ம வந்து இந்த மாரி ஒருத்தர் குழச்ச பேசறதுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லா இல்ல அப்பல்லா நம்ம காலத்து எல்லாம் ஒரு லேண்ட் லைன் மட் மட்டுதா வீட்ல இருக்கு யாராவது சொந்தக்காரங்க அந்த நம்பர் குடுத்தோம்னா ஃபோன் பண்ணுவாங்க பேசுவோ அவ்ளவுதா ஆனா இப்போ இந் இப்ப இந்த இந்த காலகட்டத்துல வந்து சின்ன பசங்க மொத கொண்டு நீங்க சொன்ன மாரி ஸ்கூல்ல இருந்து வந்த ஒட்னே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்றது சேட் பண்றது அ அத நானு கேட்பே ஸ்கூல்ல அப்ப என்னடா பண்றீங்க ஸ்கூல்ல வந்து ஹோம் ஒர்க்லா கேட்டு வரமாட்டீங்ளா அப்டி வீட்டுக்கு வந்துதா இல்லமா இன்னைக்கி இந்த ஹோம் ஒர்க்கானு கேக்குறே அந்த ஹோம் ஒர்க்கானு கேக்குறே அப்ப ஸ்கூல்ல கேட்டுட்டு வரமாட்டீங்களா அப்டின்னா அது வந்து மேம் சொன்னாங்க மறந்துருச்சி நா இங்க வந்துதா கேப்பே அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க வந்து அது ஒரு ஹேபிட்டாவே அது மாறிருச்சி பசங்களுக்கு நம்ம படிக்கும்போது அப்டில்லா தெர்ல நம்ம வந்து நோட் பண்ணி வெச்சிட்டு வருவோ இந்த ஹோம் ஒர்க்க நோட்ல எழுந்து சொல்லுவாங்க அ இது அ வீட்டுக்கு வந்து நம்ம அத பாத்துட்டு செய்வோ இப்ப எல்லாமே அது ஈஸியா உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோன்லயே அடங்கிருச்சிங்க
கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த சமூக ஊடதலோ வந்து நம்ம காலத்துல வந்து இல்ல அதனால மிஸ் வந்து குறிச்சி குடுத்திருப்பாங்க நம்ம குறிக்க டைம் இல்லனானு அந்த ரிலீசஸ் பீரியட்ல ஓக்காந்து எப்ப நா குறிக்கல இது கம்ப்ளீட் பண்ண ஊங்க நோட் புக்க தாங்கன்னு சொல்லி நம்ம வந்து புக்ஸ்ல வந்து நோட் பண்ணி மார்க்கட் பண்ணி எடுத்துட்டு வந்து வீட்ல வந்து எழுதுவோ நம்மளோட காலங்கட்டங்கள் வேற நீங்க சொன்ன மாரிதா இந்த மாரி அதிகரிக்கிறதுக்கு காரணோ கொரோனாக்கு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்றோ தா இந்த மாரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமா இந்த மாரி ப்ராப்ளம் வர்றதுக்கு அதுதா காரணோ சொல்வே ஏன்னா ஒருவருட வீட்ல ஒரு ஃபோன் தா இருந்துச்சி கொரோனா டைம்ல எல்லாத்துக்கு ஆன்லைன் கிளாஸ்னால ரெண்டு மூணு கொழந்தைகள் இருக்க பாப்போ அந்த கொழந்தைகாண்டே ரெண்டு. போன் வாங்கினாங்க எல்லா எடத்துலயு ஏன்ன அந்த மாரி வாங்க போறதுனால தா இப்ப வந்து அந்த ஃபோன வந்து அவுங்கய யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பழகிட்டாங்க என்னோட சின்ன பொண்ணு இன்னொருத்தி இருக்கா நா ஃபோன் குடுத்தாதா சாப்புடுவே இல்லன்னா நா சோர் சாப்ட மாட்டே அப்டின்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணுவா என்ன மாம்மா வெளியில போய் ஊட்டுதே சைக் இங்க உட்று னம்மா வூட்ற அப்டீன்னா இல்ல இல்ல நா ஃபோன் பாத்துட்டுதா சாப்புடுவே இல்லன்னா நா சாப்புட மாட் டேன் சொல்லி ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுவா ஏ குட்டி பொண்ணு அந்த மாரி வந்து ஏன்னா நம்ம என்னதா மாத்துனாலுமே நம்ம கொழந்தையிலுமே அப்புடிதா இருக்கு ஏன்னா சமூக ஊடத்தளங்கள வந்து நம்ம வந்து அளவுக்கு மீறி பயன்படுத்துனு மூலோ வந்து என்ன ஆகுதுன்னா நறைய நேரமு நம்ம அதுல வே என்ன சொல்றோ நறைய நேரோ செலவிடுதோ இதனால வந்து நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்த உடல் ஆரோக்கியத்துல இருந்து பிரச்சன ஏற்படுது நீங்க ஃபாடுங்க நம்முளுக்கு வந்து டைம் டைம் து அந்த மாரி அதுல வந்து நேரோ அதிகமா செலவிடுறதுனால நம்முளுக்கு ப்ராப்பரா ஒரு டைம்ல தூக்கோ வர மாட்டேக்கு இன்னோரு பிரச்சன தூக்கோ வரலன்னா நமக்குள்ள நம்ம உடல் நலோ பாதிக்கப்படுது இன்னோன்னு வந்து தவற என்ன சொல்லுவாங்க தவறான தகவல் வந்து நம்போ இ ஒரு ஊடகத்த பாத்துட்டு இது தப்பான விஷ்யோ கூட இருக்குலா நீங்க சம்பவோ நடந்த எடத்துல நா எல்லாமே கரெக்டன்னு நா சொல்ல மாட்டே ஒரு சிலது வேண்ணா கரெக்ட்டா இருக்கலா முக்காவாசி வந்து தப்பாதா இருக்கோ தப்பான தகவல்ல நம்பி நம்ம வந்து என்ன சொன்னந்தோ பல சிக்கல்ல வந்து ஆ சிக்கல் வந்து ஏற்படுறக்கு அதிக வாய்ப்பு உள்ளதுன்னு நா சொல்லுவே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்பயே செரி இனிமேலாவது நம்ம கொழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த அ ஃபோன்ல இருந்து கொஞ்சோ நம்ம வெளக்கி வெக்கிறதுக்கு நம்மளு ட்ரை பண்ணணோ இவ்வளோ நேரோ நா உங்ககிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்போ சந்தோஷோ தோழி நறைய விஷ்யோ நீங்களு சொன்னீங்க இது வந்து நம்ம பசங்க கிட்ட இருந்தே நம்ம ஆரம்பிக்கணோனு நா நெனைக்கிறே ச அ சரிங் தோழி நா இன்னோரு நாள் ஃப்ரீயா பேசுறேங்க ஓகே